ஆ நல்லாருக் ட்ட தோழி நல்லா இருக்கீங்களா தோழி ம் இன்னைக்கு டாப்பு ஆ என்ன தலைப்பு தோழி பேஸ்
ஆ ஆமா தோழி இப்ப பாத்தீங்க அப்டினாக்கா அ நம்ம தூய்மையாளர்களா வருப் வருவாங்க இல்லையா நம்ம குப்பைகள வந் து எந்தெந்த குப்பைய எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலா எப்படி பிருச்சு அவுங்குளுக் குடுக்குறதுனால மற்றும் அவங்களுடைய அவங்களோ டைய வேலைப்பாடுகள் என்ன அப்டிங்குறத பத்தியு நம்ம பேசுலாந் தோழி
ம் சேரி தோழி நா இப்ப எங்களுதுல உள் உள்ளத நா உன்ட பகிரவா தோழி ஆ இப்ப எங்க வீட் இல்ல தோழி நா தூய்மை பணியாளர்கள்னு வெளியில இல்ல மொதல்ல நா ஒரு தனி நபரா இருக்கன்னா என்னோட என்னோட கருத்து எப்படி நா உங்களுக்கு எங்க வீட்ல நா எப்படி இருக்க அப்படின் மட்டு நா உங்களுக்கு சொல்ற வீட்ட வீட்ட இப் இப்ப ஒரு நார்மலா நா வீட்டையே எடுத்துக்குறன்னா வீட்ட கூட்டி மண் அள்றன்னா அந்த மண்ண கொண்ட கொள்ள வாசல் இருக்குல்ல அந்த எடத்துல கொட் கொட்டிடுவ அந்த மண்ண மட்டு அ க கரஞ்சு போகுல்ல மழ தண்ணியில போகாம அந்த எடத்துல கொண்டு அந்த மண்ண மட்டு கொட்டிட்டு மீத காய் கட் பண்றதப் பூரா என்னா பண்ணுவேன் செடி கொஞ்சம் சின்ன காடன் மாரி வச்சிருக்கோம் அதுல வந்து அந்த தோட்டத்துல என்ன பண்ணுவேன் காயோட வேர் இருக்குல அதுல கொண்ட அந்த தோல் எல்லாம் போட்டுருவேன் அது மாரி ரெண்டு சாக்கு போயி வந்து ஹுக்க கொக்கி போட்டு மாட்டி விட்டுருப்போம் பாலித்தீன் கவருக்குன் தனியா அந்த நியூஸ் பேப்பரு இந்த நம்ம யூஸ் பண்ற அண்றாட பேப்பர் மக்கற பேப்பருக்கு தனியா ஒண்ணு பாலித்தின் கவருக்கு தனியா பிளாஸ் டிக்கு தனியா மூணு பை எங்க வீட்ல வந்து எப்போதுமே இருக்கும் இத தவர இன்னொன்னு தோழி தேங்கா ஒடைக்கிற வந்து நாறு அந்த நாரு தனியாவும் கொட்டாங்குச்சிக்கு தனியாவும் மொத் தம் அஞ்சு சாக்கு பை எங்க வீட்டு கொள்ள பக்கம் இருக்கு எல்லாரு வீட்டலயும் இருக்கா என்னானு தெரில நான் எங்க எங்க வீட்ட பொறுத்தவர நாங்க இப்படிதான் வந்து கடைபிடிக்கிறோம் எங்க வீட்டுல குப்பன்னு வந்து எதுமே இருக்காது அந்த பாலித்தீன் கவற மட்டும் தான் நாங்க கொண்ட குப்பையோட அங்க போடுமோ தர கொள்ள எங்க வீட்டு கொள்ளல வந்து மத்தபடி அந்த பாலித்தீன் கவறே எதும் கெடையாது காத்துல பறந்து வந்தா மட்டும் தான் உண்டு முட்டை ஓடுகளை கூட நாங்க என்ன பண்ணுவோ சேத்து ஒரு டப்பா ரெடி பண்ணி அத இது பண்ணு அம்மி இருக்குல அதுல நசுக்கி நல்லா என்ன பண்ணுவோ ஒரமா போட்டுருவோ செடிக்கு ஆ அதனால எங்க வீட் இல்ல வந்து சின்ன கொட்டாங்குச்சிவே இருக்கு இல்ல அதுல தண்ணி நின்னா கொசுக்களோடது இது இன்ஃபெக்ஷன் ஆவும் மழ நேரத்துலன்னு கொட்டாங்குச்சிய கூட நல்லா துருவிட்டு வெயில காய வச்சிட்டு நல்லா போட்டு கீல போட்டு தேய்ச்சிட்டு ஃபுல்லா எடுத்து என்ன பண்ணுவோ சேத்து வச்சுருவோ அதையு என்ன பண்ணுவோ கிலோவுக்கு இவ்ளோ கிலோவுக்குன்னு எடுத்துக்கறாங்க கொட்டாங்குச்சியுமே
ஆமா
ஆ அத குடுத்துருவோ எங்க வீட் ல மட்டு தா இவ்ளோ தூரம் வராங்க எல்லா வந்து குப்பைய எல்லா குப்பையும் ஒன்னா போட்டு அதுல கையில கெளறி அந்த தூய்மை பணியாளர்கள் ஒண்ணு ஒன்னா எடுத்துட்டு போம்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கோ ஆனா எங்க வீட்ல நா இன்ஸ்டாகிராம்ல கூட நா அத பதிவு பண்ணி போட்டுருக்கே நெறைய லைக் கூட வந்துருக்கு ஆனா இருந்தாலு நா ஏ பக்கத்து வீட்ல கூட நா சொல்ற விஷியங்கள் அதுதா ஒருத்தவங்க வேலை செய்யறத நம்ம எளிமையா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வந்து சுமைகள் கம்மி நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும் சோ மாசுபாடு இல்லாம நல்ல ஒரு காற்று எல்லாமே நமக்கு ஆரோக் கியமானதா கெடைக்கும் அத நம்ம சுத்தி உள்ளவங்களும் வந்து கடைபிடித்தா நல்லா இருக்கோ நா என்னோட பழகுற எல்லாருக்குமே இந்த வந்து இந்த விஷியங்கள வந்து பகிர்ந்துக்குவ தோழி எங்க வீட்ட பொறுத்தவரை
கண்டிப்பா தோழி நல்ல விஷியம் நல்ல விஷியத்த தா நீங்க பண்ணிருக்கீங்க ஆ நானுமே வந்துட்டு அப்டின் பாத்தீங்கன்னா ஆ முன்னாடிய எல்லா வந்து சாதம் வடிக்கிறோ இல்லையா நாங்க இருக்கிறது மாடில இருக்குறோ நம்ப வாடகை வீட்ல இருக்கிறோ அப்டின்றதுனால ஆ பெருசா ஒரு செடிகள் எல்லா ஒன்னும் வச்சில்ல தோழி ஏன்னா எங்க எங்க இருக்க ஊட்டிக்கு அந்த ஓனருக்கு வந்து செடி வளக்கறதுல பி கிறதுல அவுங்களுக்கு த்தம் இல்ல அப்டின்னு சொல்லிட்டாங்க ஆ அதனால சும்மா என்னோட கணவர் வந்து இந்த காதலர் தினத்தன்று எங்க வீட்டுக்கு எனக்கு வந்து இந்த ரோஜா பூ செடிலா வாங்கினுவந்து குடுத்தாங்க தோழி ஒரு ரெண்டு மணி எனக்கு பிடிக்கும் அப்டின்னு சொல்லி வாங்கினு வந்து குடுத்தாங்க அது மாரி நெனச்சி நா ஒரு ரெண்டு மூணு ரோஜா செடிதா வச்சிருக்கே அதுல நீங்க சொல்ற மாரி இந்த முட்ட ஓட காய வச்சி அத ஓ அ அரைச்சிட்டு அத நா போட்ட மேரி அந்த மாரி அத நா பயன்படுத்திகிட்டமா ட்டக்கப்புறோ முட்ட ஓட்ட அது மட்டு இல்லாம இந்த வெங்காயம் உரிக்கிறோ இல்லையா ஆ வெங்காயம் உரிக்கிறோ அப்டிங்கு போது அந்த வெங்காயத்திமே நா ஊர வச்சிருவ ஒரு டப்பாக்குள்ள போட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவ தோழி வாரத்துக்கு இரு மொறையு அந்த செடிகளுக்கு நா ஒரமா அத குடுத்துகிட்டு இருக்கற ஆமா அப்புறோ பாத்தீங்கன்னா இந்த காயெல்லா நா நருக்குறோல்லையா காயா இருக்கட்டு ஆ இந்த சாத வெடிச்ச தண்ணியில இந்த காய எல்லா போட்டு இந்த எங்க வீட்டு பக்க ஆடு மாடெல்லா நெறையா போவும்‌ தோழி அதுக்கு இந்த மாரி வச்சிவிட்டுவோங்கோ இப்ப நா அங்க செயல்பாட்டே விட்டுட்ட ஏன்னா ஆ கொண்டு போய் நம்ம பக்கெட்ல தண்ணி வைக்கிறோ அப்டின்னா அந்த பக்கெட்ட வச்சிட்டு நம்ம வர மாடு வர-வர வரைக்கு வந்து நிக்க வேண்டியதா இருக்கு தோழி அங்க அப்பறோ குடிச்சிபுட்டு இந்த பக்கெட்ல நெறையா காணாம போயிடுது வக்கிறத வந்து கானாம போயிடுதுன்றதுனால அந்த முறையே நா விட்டுட்ட ஹே சும்மா சும்மா இவங்கள்ட்ட பட் ஹெவி மூட்ல திட்டு வாங்கறது சக்கு வைக்கேற்னே உட்டரலா அப்டின்ற மாரி ஆயிட்டேன் அதனால இப்ப வந்து குப்பையா எடுத்து வராங்க இல்லையா அவுங்க கிட்டதா அதாவது இந்த காயி மற்றபடிதா சாதம் அதெல்லாம் வந்ததுன்னா நா எதிரே வந்து எதிர கொஞ்சோம் எம்ட்டி யா கடக்குன் சொல்லி அதுல நான் போட்டுருவேன் ஏதாவது நான் கே கேரி பையெல்லாம் அதுல போடாம சும்மா அந்த காய்கள்லாம் வெட்றோம் இல்லையா சாதம் அதெல்லாம் தூக்கி போட்டுருவேன் மத்தபடி கேரி பையா இருக்கட்டும் வேற குப்பையா இருக்கட்டும் பால்த்தின் பையா இருக்கட்டும் அதெல்லாம் இந்த குப்ப எடுக்க வராங்க இல்லையா அவங்ககிட்ட குடுத்துருவ தோழி நீங்க சொல்ற மாரி இந்த கொட்டங்குச்சி அதெல்லாமே நா தனியா வச்சிருவ அத நா வீட்டுக்கு வெளக்கேத்தி சாம்பராணி போடுறதுக்காக அத அதிகமா நா பயன்படுத்துவ தோழி வெள்ளி செவ்வாய்ல ஆ சாம்பராணி போடுறதுனால அது எனக்கு ஒரு ரெண்டு கொட்டங்குச்சின்ற மேரி எனக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படு அதனால அதனா
அந்த சாம்ராணி போட்றனீங்கல்ல தோழி அது வந்து என்ன பண்ணீங்க தோழி எடி அடுப்புல எருச்சிருவீங்களா இல்ல கேஸ்ல பத்த வச்சு போடுவீங்களா
ஏஹ அது வந்து கொட்டாகுச்சி கேஸ்ல பட்ட வச்சோம்னா அது வந்து டக்குன்னு எரிஞ்சிடும் அத எடுத்து நா வந்து இதுல வச்சிருக்கோ தோழி
ஆஹ் செரி தோழி நீ சொல்ற ரைட்டு ஏதோ வந்து நம்ம வந்து நெருப்பு உண்டாக்க முடியாது சில சூழ்நிலைகள் காரணமாக பசங்க எல்லா இருக்காங்க கொழந்தைங்களா இருக்காங்க போது நம்மளால வெறகு வச்சி எரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்ல அதனால வந்து நம்ம அந்த முரையா வந்து பயன்படு அப்புறோ அதுவு சரியானதுதா தோலி இருந்தாலு நீர்த்தேக்கங்கள் இல்லாம அந்த கொட்டாங்குச்சிய வந்து பயன்படுத்தினா போது தோலி ஆஹ் அதாவது நம்ம வேலை முடிச்சோன்னே தூக்கி வீசுறது அது தண்ணி தேங்குறது அதில் ஏதாவது கொழந்தைங்க கை வைக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆவறது இது மாரி நெறைய கொசுனால பார்த்தீங்கன்னா மலேரியா டெங்கு காய்ச்சல் இந்த கொரோனா இதெல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லா வந்து நோய்கள வந்து உற்பத்தி பண்றது வந்து என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னா மனிதன்னா வேற யாருமே கிடையாது மனிதனால மட்டும்தா வந் நோய்களு உற்பத்தியாகுது இந்த மா சுபாடு எல்லாத்துக்குமே காரண வந்து இயற்கை இயற்கையா இருக்கு நம்மளு இயற்கை தா அந்த இயற்கைய வந்து செயற்கையா மாத்தக்கூடிய ஒரே ஒரே வந்து உயிரினம் வந்து அஹ் மனிதன் மட்டுந்தா விலங்குகள் கூட ஐந்தறிவா இருந்தாலு அதோடத செய்ய மோடம் ஆறு அறிவு இருந்துமே நம்ம வந்து ஐந்த அறிவுக்கு கீழே உள்ளது மாரிதான் ஒரு இத வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்
நம்ம அந்த ஆடு மாடுல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல கிடக்கக்கூடிய அந்த பாலத்தீன் கவர் எல்லாம் சாப்பிடுது அதொலுமே நான் பாத்துறகேன் கடைசில அந்த பா அந்த அதடே பாலை தானே நம்ம வந்து நம்ம இப்ப கறந்து குடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது பட்டுக்கு அந்த பால்தின் கவர் வரலாம் போட்டு மென்னு தின்கிட்டு இருக்கு
அது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க தோழிப் ஒருத்தன் வீட்டுல குப்பை ஒது ங்க அந்த பாலித்தீன் கவர் மட்டும் எடுத்துட்டு அங்க வாழை இலையோ வேற ஏதோ இருக்கோ அத முட்டா போட்டா கூட அந்த மாடு தின்னுட்டு பால் வந்து ஆரோக்கியமா கொடுக்கு அந்த பாலித்தின் கவர் கீள வுறது வந்து நம்ம நம்ம தானே நம்ம அந்த சையலை செய்றதுனால தானே அந்த மாடு ஆஹ் பசியோட கொடுமைையினால அதை சாப்பிடுது வேற புல்வேலிகள் கிடையாது டவுனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வேற எதுவும் சாப்பிட முடியாது பேப்பரு இது இதைதான் திங்க முடியும் ஒரு கடையில போய் மாடு ந்கிறாப்புல நிக்க நின்னுட்டு டாக்குன்னு வாய வச்சிரும் இதே வந்து கிராமப்புற அங்க உள்ள மாடெல்லாம் பாருகலேன் எதையும் எடுக்காது கீழே குடிஞ்சு பச்சைய தான் தேடும்
அதை விட இன்னும் பச்சையா இருக்கு அப்படின்னு தான் தேடிகிட்டு போ தவற இப்ப இனைக்கு கிராமப்புறங்களல வந்து இந்த பால்ஜின் கவர் சாப்படறது ஏன் ந அந்த வாழைல எல்லாம் கூட நான் சாப்பிட்டது கூட நான் அது ஏன் ப்த்ததுஇல்ல அதிகமா இந்த மாடு வந்து இந்த புல்லு அந்த மாரி இதான் நல்லா சாப்பிடுது தவிர இங்க இந்த நகரங்கள்லதான் பார்த்தீங்கன்னா மாடு என்ன கடச்சாலும் போட்டு இது பாார்த்தட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கு இந்த பேப்பர் எல்லாம் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் போய் கடுச்சுதிண்ருது ஏஹ இது வந்து யார்வுடைய தவறு அப்படின்னே எநல்லா இத சொல்ல முடியல
கண்டிப்பா தோழி நம்ம வந்து இன்னொரு விஷயங்கள் என்ன சொன்னா மட்டும் குப்பையும் மட்காத குப்பைன்னு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லா இடத்துலயையும் பிரிச்சு வச்சுட்டாங்க ஆனா அத கடைபிடிக்கிறமா என்னன்னு கோட்டா அந்த அந்த மக்கும் குப்பையும் மட்காத குப்பாயன்னு அந்த கலர் முதகெண்டு வண்ணங்கள் முதக்கெண்டு சொன்னாங்க அத வந்து பேச்சுவாக்கல ஒரு நாலு பட்டிமன்றத்திலயோ ஒரு நாலு மைக்கலயோ பேசுறாங்கள தவிர பேசக்கூடிய யாரும் வந்து அத வந்து கடைபிடிக்கிறதா இல்லலை தோழி நான் வந்து இது வரைக்கும் யார்ட்டையும் போய் பேசினது கிடையாது நான் முதல்ல சரியா இருக்கனா அப்ப கரெக்ட் கரெக்ட்டா இருக்கன நம்மமத்தவங்கள்ட சொல்லலாம் மத்தவங்கள்ட சொன்னோம்னா ஆமா நீ ஒரு ஆளுதான் வந்து மாறி இந்த உலகத்தை வந்து உருவாக்க போற அதனால நான் செய்யறதோட மட்டும் அத நுப்பாட்டிக்கிட்டே அடுத்தவங்கள ஷேர் பண்றது கிடையாது என்னுடைய குழந்தைகள் அடுத்தடுத்து உள்ளவங்க பார்த்து செய்யறாங்களா விடுறான் இது வந்து பெரிய அறிவுரையா போயிடுது தோழி நம்ம ஏதோ நம்ம இது பண்ற மாரி சொல்லும் போது இவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு நம்மள குறை கூடுற மாரி ஆயிடுது சில பேருக்கு அதனால என்னுடைய செயல் எல்ல நான் சரியா இருக்கே
எத்துகெசெல் நல்ல விஷயங்கள கண்டிப்பா எடுத்து தப்பு இல்ல நமக் வேணும்னா அது ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு வேணனா அ நஜயப்ப நம்ம வந்து விட்டுடலாம் தவிர நம்ம அதுக்காக மொமாவே அந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றது ல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்
அதே மாதிரி தூய்மை பணியாளருக்கு தோழியே அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க எல்லாருமே எல்லாத்தலயு கை வச்சு அசிங்கத்திலயு கைய வச்சு சுத்தம் பண்ணிதா வந்து ஒரு தெருவா இருக்கட்டு ஒரு கிராமமா இருக்கட்டு சுத்தமா வைக்கிறது அவங்கதா நம்ம வீட்டை சுத்த பண்றொ அவங்க ரோட்ட சுத்தம் பண்றாங்க ரெண்டும் வித்தியாசொ ஒன்னு கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்காவது வெளியில சுத்த பண்றதுக்கு பண தராங்க நம்ம வீட்டை சுத்தண்றதுக்கு யார் பண தரா சொல்லுங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணலா எதுக்கு எதுக்கு சொல்றேன்னா அந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு வந்து சிலதை பிரிச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கடினமான வேலை இல்லாம சுலபமா இருக்கு எல்லாத்தையு பாரத்துட்டு அசிங்கப்படுறவங்க எவ்வளொ பேர் இருக்காங்க அவங்களு மனிதர்கள் தானே ஒரு சகிப்பு தன்மைங்கிறது வந்து எல்லாருக்கு இருக்கு க்கும் அது அவங்க தூய்மை பணியாளர்கள்னா அவங்கதா அத எடுக்கணு என்ன விதிவளக்கு என்ன சட்டத்திலயா எழுதிருக்காங்க
ஆமா சரி கண்டிப்பா சொல்லி நம்ம நிறைய விஷயம் ம் பேசி நம்ம பகிர்ந்துகிட்டோம் அப்படின்னு நினக்கேன்
நிறைய பயிந்துட்டொ தோழி ரொம்ப நன்றி தோழி நீங்க அடுத்ததுல பேசும் போது நம்ம பேசலாந் தோழி ரொம்ப நன்றி தோழி
நன்றி சண்டறி